அலோ சிஸ்டர்
ஆ கேக்குதா
உம் கேக்குது சிஸ்டர் சாப்பிட்டீங்களா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்டிங்களா
இல்ல சிஸ்டர் இனிமேதா
னிமேதானா
உம்
சரி என்ன சமையல் சிஸ்டர் சாம்பார்
ம் ம் ம் சாம்பாரு எப்டி சிஸ்டர் வெக்கணு
இதோ ஒரு நிம்சோ சிஸ்டர்
ம்
ம் நீங்க சமையல் பண்ணதில்லையா
மீன் கொலம்பு வெக்க தெரியு
எல்லா அம்மா தானா
ஆமா சிஸ்டர்
ஒ சாம்பார் ஃபஸ்ட் ஃபஸ்டு வந்து பருப்பு வேக வெக்கணு சிஸ்டர் பருப்புல வந்து காய்த்தூளு மஞ்சத்தூளு வெங்காயோ தக்காளி பூண்டு
ம்
அதல்லா போட்டு தனியா பருப்பு வேக வெச்சிக்கணு சிஸ்டர்
ம்
அதுக்கப்புறோ காயி நம்ம வெட்டி வெச்சிருப்போம்ல கேரட்டு பீன்ஸ்ஸு அவரக் கா கத்திரிக்கா இதயெல்லா அறுத்து எடுத்து அந்த பருப்புக்குள்ள போட்டு கொஞ்சோ கொதிக்க வுட்டுக்கணு கொதிச்சது போலிஸ்
என்ன சிஸ்டர்
புளி தேவனா புளி கொஞ்சோ ஊதிக்கணு சிஸ்டர்
செரி
புளி ஊத்திட்டு அதுக்கப்புறோ தாளிசம்மனி ஊத்திகிட்டதா அவ்ளோதா சாம்பாரு உங்க அம்மா உங்களுக் சொல்லி தந்ததில்லையா
எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க
எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க நீயே
ஆமா நா ஏ அக் காட்ட அப்டிதா ஃபோன் அடிச்சி கேப்பே அவ சொல்லுவா ஆமா மீன் கொலம்புனா நானே வெச்சிருவே மீன் கொழம்பு நெறையவாட்டி வெச்சிருக்கே
மீன் கொலம்பு வெக்க தெரிமா அது மட்டு உங்க அம்மா சொல்லி குடுத்துருக்காங்கன்ன
எங்கம்மா
ஹொக்க ஹொக்க நா போயிட்டு வரே ஆ.. எப்பா போயிட்டு வரே ஆ. ஆ. அது எப்படி வெக்கணு எப்படி வெக்கன்னு கொஞ்சோ சொல்லித்தாங்கள
புளிய வந்து ஊற வெச் சிக்கணு சிஸ்டர் நமக்கு தேவையான புளிய ஊற வெச்சிட்டு மீனக்கலுவி வெச்சிக்கணு
அப்படியா செரி
பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்கூடாது சிஸ்டர் கொஞ்சோ தள்ளி வந்துக்கோங்க
ஆ செரிங்க சிஸ்டர்
ம் புளியு ஊற வெச்சிட்டு நம்ம மீன கலுவி போட்னு சிஸ்டர்
ஆமா
ஃபர்ஸ்ட்டு மசாலா அரச்சிக்கணு மசாலா வெங்காயமு போட்டு அரச்சி வெச்சிகிட்டு அந்த சிஸ்டர் பேக் குரோண்டு வாய்ஸ் கேக் கூடாது பாத்துறத்த உருட்டிட்ருக்கீங்க
எதுக்கு வாரீங்க கேக்கிறீங்க ம் சொல்லுங்க சிஸ்டர் நா பாத்தறத்தல்லா உருட்டல
இது இருக்குல்ல சிஸ்டர் இது மசாலா இருக்குல்ல அத ஒரு சட்டில போட்டுட்டு புளித்தண்ணிய ஊத்தி நல்லபடிய மிக்ஸ் பண்ணிக்கணு சிஸ்டர் நல்லா கைய வச்சி மிக்ஸ் பண்ணிக்கணு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல தூக்கி வச்சு அடுப்பையு பத்த வச்சிட்டு
ஆ
லைட்டா அப்டி லைட்டா கொதிச்சு வந்ததுக்கப் புறோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்க கூடாது கண்டிஷன்
சிஸ்டர் தண்ணியில எது நிக்கல சிஸ்டர் வீட்டுக்குள்ளதா இருக்க கேக்குதா அதிகமா
ஆமா சிஸ்டர் கேக்குது.
அப்டியா இப்ப கேக்குதா
இல்ல சிஸ்டர் கேக்கல
ஆ செர் சொல்லுங்க
ஆ அது கொதிச்சி வந்ததுக்கப்பறோ இந்த மீன போடணு சிஸ்டர் மசாலா கொதிச்சி வந்ததுக்கப்பறோ மீன போடணு
சரிங்க
மீன் போட்டதுக்கப்பறோ நமக்கு அதுவே அவ்ளோதா சிஸர் மீனே கப்பறோ உப்பு போட்டு நம்ம நமக்கு தெரிஞ்சிரு ஆ ஓரளவு வந்துச்சின் தெரிஞ்சதுக்கப்றோ இப்டி எறக்கிற வேண்டியதுதா எறக்கிட்டு ஒரு சட்டியில தாளிச்சி வெங்காயோ போட்டு தாளிச்சி அதுல ஊத் திட்டு அவ்ளோதா உங்களுக்கு என்ன டிஸ் ரொம்ப புடிக்கு
என சிஸ்டர்
மீனு மீன்
மீனு ரொம்போ புடிக்கு சிஸர் எங்க வீட்டுல இருக்குற வரைக்கு மீன்தா எப்பவுமே
ம்
ம் அப்பறோ இங்க வந்ததுக்கப்றோ எல்லா புளிக்கொழம்பா அந்த மாறியாச்சி
என்ன மீன் ரொம்ப பிடிக்கும்
சால மீன்தா சிஸ்டர் ரொம்ப புடிக்கு எங்க வீட்டுல எப்பவு சால மீன்தா எடுக்கவு செய்வோ நாங்க சால மீன்னா ரொம்போ புடிக்கு
ம்
இங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்றோ எல்லா மாறியாச்சு.
ம் ம் ஹஸ்பன்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கு?
அவங்களுக்கு நா மீனு இந்த ம் அ சிக்கனு மட்டனு என்னன்னாலு
ம்
எல்லாமே விரும்பி சாப்டுவாங்க.
ம்
ஆனா என்ன அந்த அளவுக்கு எடுக்கறதுல்ல
சாம்பாரு அதெல்லா பிடிக்குமா?
சாம்பாரு விரும்பி சாப்புட மாட்டாங்க
ம்
ம் அங்க ஒங்க வீட்ல
என்ன சிஸ்டர்
ஒங்க வீட்ல எப்டி ச்சு சிஸ்டர் சாப்டுவீங்க
எங்க வீட்லயு முழு நேரமும் மீன்தா சிஸ்டர் வாரத்துல ஏழு நாளுன்னா திங்கள் புதன் வியாழன் சனி இவ்ளோ நாளு எங்க வீட்ல மீன் கொழம்புதா சிஸ்டர்
சேரி சிஸ்
செவ்வா வெள்ளி மட்டும் சாம்பார் வைப்பாங்க நாமா சண்டே முட்ட கொழம்பு வப்பாங்க.
ஆ அ மட்டன் சிக்கன்லா கெடையாதா
மட்டன் எடுப்பாங்க சிக்கன் எடுத்தா வீட்ல யாருக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது அப்பாவுக்கு எனக்கு
ஆஹ் பைல்ஸ் ப்ராப்ளமா சிஸ்டர்
ஆம்மா
ம்
ம்
அதனால பைல்ஸ்னால எடுக்க மாட்டீங்ளா
ஆமா
ம்ம் பைல்ஸ்னா இந்த இந்த இது சாப்டுணு சிஸ்டர் கர்ண கெழங்கன்னு ஒரு கெழங்கு சிஸ்டர் கர்ண கெழங்கு சாப்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க
யார்ச் சொன்னா
அம்மா கர்ண கெழங்கு நல்லது
சேரி சேரி நா ட்ரை பண்றே சிஸ்டர் அது இந்த நாக்லா அரிக்குமே அந்த கெழங்குதானே
அந்த கெழங்குதா அந்த கெழங்குதா அந்த கெழங்குதா
ம்
அதுக்கப்றோ இந்த கட்டக்கால்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு அனிமல்
ம்
அந்த இது சாப்ட நல்லது கட்டக்கால்னா பிக்கு பிக்கு பன்னின்பாங்கள்ல
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
சாப்டாலு நல்லது
சேரி சேரி அது வந்து அப்பாக்கு ஒரு வாட்டி இது பண்ணிருக்கோம் ஹ ஹாஸ்பிட்டலு கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அது அப்றோ ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்றோ இது பண்ணோ இது வாங்கி குடுத்தோ இது நீங்க சொன்னீங்கள கட்டக்காலு அது வச்சு குடுத் தோ சாப்ட மாட்டிக்கிறாங்க ஒ வச்சு ஒரு நாலு அஞ்சு நாளிக் டு வீட்ல அப்டியே இருந்துச்சு ம் இந்த கர்ண கெழங்கு இருக்குல்ல சிஸ்டர் கர்ண கெழங்கு சாப்புடுவாங்க ஆனா அது இந்த நாக்குல ஒரு மாரி ஊர்ல எடுக்கு
அது நல்லா வேக வச்சு கொழம்புக்குள்ள போட்டு மசிச்சிடனு சிஸ்டர் அப்டில்லா ஒண்ணு அந்த நாக்கல அரிப்பெடுக்குரதெல்லாஒண்ணு அதெல்லா ஒண்ணு செய்யாது ஆஹ்
கூட்டா வச்சோனா அரிப்பெடுக்கும்ல சிஸ்டர்
கூட்டா நீங்க ஏ வைக்கிறீங்க கொழம்பா வச்சிட வேண்டியது தானே நல்லாருக்கு கொழம்பு வந்து நல்லாருக்கு சிஸ்டர்
ஆஹ் நீங்க சாப்டுருக்கீங்களா
ம் சாப்ட எங்க வீட்ல அடிக்கடி எடுப்போ சிஸ்டர்
சேரி சேரி
எங்க அத்த இருக்கிற வரைக்கு இந்த கர்ண கெழங்கலா ஒரு வாரத்துல ஒரு நாள் கொழம்பு வைப்பாங் வைப்பாங்க
ம்
இப்போமே வச்சிருவே நானு மார்க்கெட் போன கர்ண கெழங்கு இருந்தா வாயிண்டு வருவே கெழங் னாலே சீசன் வந்து சை மாசம் தானே அது மார்கழி தை தானா இந்த கிழங்கைடம் சீலிங் கிழங்கு எல்லா கிழங்கு ஐட்டமு அ சீசன் வந்து தை மாசிதா அப்ப அந்த கிழங்கெல்லா கடையில இருக்குமா ஆமா வாங்கிட்டு வந்து
ம் சேரி சேரி
அது இல்லாம கார்த்திக மாசம் விரத வேற இருப்போமா
ம்
அப்ப மீன் இந்த முட்ட எல்லா சேக்க மாட்டோ அப்ப சேக்காத நேரத்துல என்ன குழம்பு வைக்க முடியு அத வைக்க முடியுனால அத வாங்கிட்டு வருவோ
உம் நீங்க வந்து பொரட்டாசி மாச சும்மா வேறத இருக்க மாட்டீங்கள சிஸ்டர்
அதுப்ப வர த இருக்கமாடோ சிஸ்டர்
உம் எங்க வீடலயும் எங்க வீட்லயும் கார்த்திக மாசம் தா வெரதோ இருப்போ
அப்படியா உம் ஆனா சென்னை அந்த பக்கத்து சைடுலனா புரட்டாசி மாசம் இருப்பாங்க சிஸ்டர்
உம் இந்த கோயில் கொட வருது அப்படின்னா அதுக்கு ஒரு வாரோ யேழு நாள் மட்டு இருபோ வீட்ட அலசிவுட்டு சுத்த பத்தமா ஆமா சிஸ்டர் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு கோயில் கொட
ஆ
ன்னா ஒரு ஏழு நாள் மட்டு வரத இருக்கு
ஆ
உம் அப்ரோ கார்த்திக மாசம்
கார்த்திக மாசம் ல
உம் உம்
நாங்க கார்த்திக மாச போவோம் எங்களுக்கு குலதெய்வ கொல கார்த்திகை மாசம் பதா வரத இருக்குற மாரி அப்போ அங்க திருவிழாவு நடக்கு ஒரு மாசமு
உம்
அப்போ இது வந்து போய் தேங்காய் பழம் ஒடைச்சு சாமி கும்ட்டு வருவோ ஃபுல்லாவே வரத தா அப்போ ம்
திருவிழால நல்லா பொம்மைகள் ராட்சனல்லா ஆடி
ஆமா ஊ ஃபுல்லாவே கோயில் ஃபுல்லாவே நீங்க அந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்களா
அந்த உங்க குல தெய்வ கோயிலுக்கா சிஸ் ச ஆ ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கோ சிஸ்டர்
ஆ
அக்கா பையனுக்கு மொட்ட போடுறதுக்காண்டி கு போனோ
அப்படியா செர் செர்
ஆ ஆனா கோயிலுக்குள்ள போடல பாத்துக்கோங்க அப்போ அந்த வருச ந்தா ஏ ரெண்டாவது அ க்காக்கு மேரேஜ் ஆந்துச்சு
ஓ செரி செரி ஆ
அ கோயிலக்குள்ள வரல நனைக்க இந்த தேரிக்காடு மாரி இருக்குமா சிம்மண்ணா இருக்கும்ல சிஸ்டர் அதுல மட்டும் கொஞ்சோ கள் ஆமா ஆமா வந்து தாமிர பரணி பட
தாமிரபரணி அப்ரோ அந்த கற்கவேலைஐய்யனாரு கலையாத்தான் நிக்கிறாருன்னு சிங்கம்படத்துல வருவங்க அமா
செரி சூர்யா படம் ம் ம்
ம்
செரி ராட்னோலா ஆடிருக்கீங்களா சிஸ்டர் நீங்க
ராட்னோல ரொம்ப பயம் சிஸ்டர் அம்மா வீட்டல வெரைக்கு இருக்கிற வெரைக்கு ராட்னோ கீட்னோல எங்கயுமே போனதுல்ல ஆனா ஹஸ்பண்ட் வீட்டல இருக்கும் போது கூட்டு போயிருக்காங்க அந்த மாரி விலாண்டது இல்ல அதுக்கப்றோ இப்போ எங்க அம் மகன் எங்க ஹஸ்பண்டோட அக்கா கீழ ஒரு ஊர்ல இருக்காங்க அங்க ஒரு திருவிழா நடக்கு அப்போ ஒரு தடவ போனா ஏங்கப் தோ பயோ சரியான பயோ நீங்க வேளாண்டுருக்கீங்களா
ராட்னோ நானு வேளாண்டுது கிடையாது சிஸ்டர் ஃபிரெண்ட்ஸோட ஒரே ஓர் வாட்டி எங்க ஊர்ல வந்து இந்த மாத கோயில் திருவிழா கொஞ்சோ ஃபேமஸா இருக்கும் பாத்துக்கோங்க அது இந்த ஜூலை ஆகஸ்ட்ல தா வரும் கொடி எறுவோ இப்ப ஜூலை லாஸ்ட்ல கொடியேறு அப்போ பொருட்காட்சி சி போடுவாங்க போனோ போன வருஷம் போன சிஸ்டர் இந்த வருஷம் போக முடியுதா தெரில பாக்கனோ போனோ சிஸ் டர் வாங்க போய்டு வருவோ
ஆ வாரேன் கண்டிப்பா
ம் செரி சிஸ்டர்
ம்
அங்க ஒ ஃப்ரெண்ட்ஸோட போம்போது அவளுகுள்ளே டிக்கெட் போட்டு என்னையு கைப்பிடிச்சு இழுத்துட்டு போய்ட்டால்வோ
ஆ
ஒரே வாட்டி ஆடிருக்க யப் பா என் கை கால்ல நா ஆ சேரி சிஸ்டர் சேரி சிஸ்டர்
ம்